ஹாலோ
சொல்லுங்கப்பா
சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டாச்சுப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா
ஹா இன்தா பசங்க சாப்ப ங்க பசங்க ஊட்டி விட்டாச்சு இனு நானும் என் ஹஸ் என்னோடதான் சாப்புடுனும் ஓ கீடு பா பாத்திரம் யா இருக்க நம்மளுக்கு இந்த பாத்திரம் அதிகமா இருந்தா எந்த வேலையும் பண்ண தோணாது அத அது முடிச்சு
நம்மளுக்கு எப்பயு க்ளீன்னா அது
ச்சர்னும் எனக்கு இல்லனா பரப்பர பரப்பரனு இருக்கும் என் மைண்ட் மனசத சொல்லிட்டெ கழுவிடு கழுவிடு கழுவிடு கழிவிடுனு என்னால நிம்மதியா அந்த ஒரு வாய்ஸ் உட வயல படியாது எனக்கு
உம் உம்
ஏ நான் நெறய யோசிக்குநம்மளுக்குக்கு மட்டு தா இப்ப இரு சார் எல்லாருமே இந்த வியாதி இருக்கு
எனக் கூட அப்படிதான்ப்ப ஆனா ஒரு சிலரு அட
உம் மாரி விட்டுருவாங்க ஆனா எனக்கு அப்படி சுத்தமா தோணது எனக்கு அதேதான் அதேதான் நம்மளுக்கு எனக்கு யாரு ஆஹ் என்னாலும் சுத்தும்மா அத ஏத்துக்கவே முடியாது அத முடிச்சிருனு அவ்ளோதா அத முடிச்சிட்டா நீ என்ன வேண்ணாலு சாப்புடலா
சீ நைட்ல தூக்கோ நிம்மதியா வரு
ஆமா அதேதா ஓ காலல எழுந்தா கொஞ்சோ இருக்கு பாக்க கிளீனா இருக்கு சமைக்கலா எந்த பாத்தரமு இருக்காது சோ இப்டி எல்லா பாசிட்டிவா இருக்கு இல்ல வச்சுக்கோங்கனா அவ்ளோதா ஒரே டென்ஷனா இருக்கு ஐயே ஏன் புருஷ மாட்னாருனா அவ்ளோதா அவரு கரிச்சு கூட திட்டுவே அவர திட்டுவா மனுஷா ம்மா நைட்ல காயல்ல இருந்தேன்னு வை என்ன ஒரு வழி பண்ணிடறமான்னுவாரு ஏதோ பசங்க ரொம்ப தொல்ல பண்ணுவாங்கலா அவுங்கள பண்ணவும் முடியாது என்னா இப் எல்லா இவர் பாத்துக்குவாரு ரொம்ப கஷ்டோ வீட்லயே அது இவர் செய்வாரு இவர் பாத்துக்குவாரு ஆஹ் அவங்க பண்ணுவாங்க ஓ கறிக்கடை போட்ருக் க்காங்க இந்த கறி விப்பாங்கல்ல அந்த கட போட்ருக்காங்க சோ நைட் அவங்களுக்கு லேட் ஆகு வர த்துது காலைல மார்னிங்ல அவங் போயிடுவாங்க அவங்க சமையல் கூட நாங்க பாத்து இல்ல அந்த அளவுக்கு வேலயு தரமாட்டாங்க அவுங்க நீ பசங்கள பாத்துக்கோ போதுன்ட்ருவாங்கோ அவுங்க சோ நா நா அங்க இருக்கறது எனக்கு எந்த பிரச் சினிமால நல்லா காசு அள்ளுவாங்க அவங்க அவங்க வந்து என்னோட சொந்த ஆமாப்பா அப்பாவோட தங்கச்சி அவங்க
அப்டியா ஓகே ஓகேப்பா
அதே கெழம வந்து எனக்கு அன்னன்னக்கி எந்த பிரச்சனையு இல்ல அவங்க எல்லா சமையல் பாத் அப்றோ என்னப்பா வீட்லயு ஏன் வேலை அவ்ளோதா
எனக்கு கூட அதே பிரச்சன ஆ ஆ அந்த மாதிரி எதுவு பிரச்சனை இல்ல இவங்களே பாத்துக்கிறது முடிஞ்சா செய்வே இல்லையா ம் கொழந்தைய பாத்துக்கோன்னு எனக்கு கூட விட் தறது
கேமக்கு சமாளிக்கமா
ஆமா ஆமாப்ப அந்த காலத்துல அஞ்சு குழந்தைய பெத்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம் இந்த காலத்துல ஒரு குழந்த பின்னாடி அஞ்சு
அஞ்சு பேர் சுத்துறாங்க அதேதான் அஞ்சு பேருக்கும் அதுதான் அஞ்சு பேர் நின்னு கூடுத்துட்டு போயிறாங்கவங்க அதுதான் பிரச்சனை நம்ம இப்படி திரும்பமா போனோம் ரெண்டு ரெண்டு மூணு வினாடிகள் போயிட்டு நாங்க எங்கேயாவது வங்க
எப்படி எந்த பக்க எஸ்கேப் ஆகுற என் பையன் ஒரு வேலை செஞ்சான் வச்சுக்கேன் யார் நான் பாக்கறேனா இல்லையா நான் பாக்கன் இல்லையா பார்த்தா ஒரு அதட்டு போட்டாதா அப்போ சைலன்டா இருப்பாரு திரும்பி அந்த வேலை செய்யப் போகும்போது என்ன பாப்பர் நான் பாக்கறேனா அப்படி
நா ஒத்துட்டு வேலை பண்ணலாம் ஆமா பாக்கல நா எப்படி கண்டுபிடிப்பனா எப்படி கண்டுபிடிப்பேனே எ என் பசங்க சவ்ண்ட் போட்டுட்டு வந்த சும்மா விட்டிடுவேன் சைலன்டா இருந்தன்னா ரை ஏதோ சம்பவம் பண்ணிட்டான் என் பையன் அப்படிதான் கவுண்ட படந்து பிரச்ச என் பையன் நார் மூடுல இருக்கான் சாதாரமாதான் இருக்கான்னு விட்டிடுவேன் கொஞ்சம் சைலண்டா வந்து போ ரைட் சம்பவாம் பன்னிட்ட இவேங்கேஸ் சைதான் சைக்கிள்ல வந்துருச்சு அப்படின்னு எஸ்கேப் படண்
அப்புறமா போய் பார்த்தாதான் தெரியும் என்ன எவ்வளோ வீடெல்லாம் அழ
ஆமா அவ்வளோ அதான் திரி வச்சிருப்பாங்க வேற அதாவது பெய்ட்டுல மூணு வாயத்தண்ணி எல்லாத்தையும் பண்ணிருப்பா அவன் அதுதான் பிரச்ச சரி என் பொண்ணு பெயிண்டா நல்லா பண்ணுவா சொல்லா அந்த எல்லாம் ஆனா பத்த அததா அப்பா எதையு வாங்கி கொடுத்தாங்க இந்த பெ அத சம்மான கைவிட்டு அஞ்சலி நல்லா அவளுக்கு அதல இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு அதனால அவுங்க அப்பா நெறைய வாங்கி கொடுக்காரு அத இவன் கையில மாச்சுக்கோம் ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத் து பண்ணுவே முடியாது றா ஒவ்வொரு
புசசிவ் வேற ஒரு கொழந்தைக்கே செய்றாங்க
ஆ ஆமா ஆமா அந்த பிரச்சன வேற இருக்கு உண்ம அதுதானே இங்க-இங்க எங்க வீட்ல ஒரு பாப்பா வருது அந்த பாப்பா கூட என்னன்ன சே அவுங்க அம்மா கிட்ட மா தம்பி பாப்பா பொருந்தா மட் டு ரெண்டாவது பிரெக்னன்டா இருந்தப்போ சொன்னது தம்பி பாப்பா பொருந்தா மட்டும் வீட்டுக்கு கூட் அல்ல ஹாஸ்பிட்டலே விட் டுடுமா அப்டின்ட்டு சொன்னது அவ அப்பறோ இப்போ வீட்டு கூட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இப்போ வா இங்க வந்து தூங்குப்பட்டு அப்டின்னா கூட என் தங்கச்சி விட்டுட்
ஆ ஆமாப்ப அவுங்க தங்கச்சி நா பாத்துக்கறாங்க எ தம்பினா மட்டும்
இங்க எ பையன் கிட்ட வந்தால் ஏ தம்பி நான் வந்து அக்கா வந்து இன்னிக்கு உன் பாக்க வந்திருக்கிறேன் எங்கேயும் போகமாட்டேன் அப்டின்றது து பைவ்மினிட்ஸ்கல்லா இங்க வந்து பசங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா அக்கா நா போய் வெல்லாடிட் வர தம்பிய பாத் துகோண்டு எங்கிட்ட விட்டு போயிறது
வீட்டுக் போயிருப்பா அவனுக்கு அதேதா ஒரு தம்பிய மட்டு பாத்துக்கறே என்ன திட்றனு அவுங்க அப்பா சப்போட்டு என்ன எ பொண்ண திட்டிடே இருக்க அவளே மே டென்ஷன்ல எ மேல அவர் இன்னு கொஞ்ச திட்டிடுவாரு என்ன நீங்க கொற சொல்லிட்டே சொல்ல மாட்டேங்கறே அப்டி பண்றேன் இப்டி பண்றேனு சாப்டாங்க நம்ம ந பண்ண கொஞ்ச சைலன்ட்டா
ஆமா ஆமா ஒரு ஒரு டைம் ரொம்ப கோவ வந்துடு நம்மளே பேசிருப்போ அவங்களோ பேசுவாங்க
ஒண்ணும் பண்ண முடியாது நா தான் மோஸ்லி நா அந்த அளவுக்குனா எதித்து எதித்து கேட்டாலு கம்முனு இருந்துருது கண்ணடோ கண் வந்துட்டே இருக்கும்
அவ்ளோதா அமைதியா போகுது விட்டேன் நீங்க இங்க சண்ட வந்தா கூட எங்க மாமியார் சொல்வாங்க அமைதியா போ அமைதியா போ பொறுமையா இரு பொறுமையான
அவ்ளதாம் அதேதான் எங்க அம்மா மேல எல்லாம் ஒளி எங்க லமா நம்மதான்றாம்மா அவங்க பசங்க சொல்ல மாட்டேங்க
ஆ ஆமாமாப்பா எல்லாருமே இங்க ஏதாவது ஒரு சண்டைன்னா கூட எல்லாரு நீ கம்மன் போ நீ கம்மன் போ
பே டயட்டு போயிடு எங்க மாமியார் ரெண்டு நிமிஷம் அமைதியா இறே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு அப்படி போதோ எட்டு வருஷம் ஆயிடும் நம்ம கண்ணபடி காண புது நெட்டு வச்ச போச்சு தெரியல எட்டு எட்டு எட்டு வருஷம் ஹ டுதௌவ்சன் சிக்ஸ்டீன் எய்டீன்
ம்
எப்படி போச்சு தெரியல எங்கக்கா கூட சொல்லுவங்க எப்டித்தான் காலம் தல்ல ஒலிச்சவி நான ரொம்ப சைலண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பீடு அதுவும் இந்தைய ரொம் மோசம் இப்ப தா நீவ் யர் வந்த மாரி இருக்குது
ஆ ஆனா திரும்பி பாத்தா ஒண்ணுமே இல்ல அப்ப இருந்த அப்ப இருந்த மாரிதான் இப்ப
ஒரு ஒரு மு மாம் நம்மளுக்கு கெடையு
ஆமாப்பா கொஞ்சத்துக்கு கொஞ்ச நாள் மேல வரணும்
அது எதுவுமே இல்ல அது அதுதான் அதுதான் நம்மளுக்கு அது அது அதவச்சி கஷ்டம் தான் மட்டும் எப்டி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் மாறலாமே ரொம்ப கொஞ்சம் மாறலாமே அது நேட்டு படுக்கும் போது நனமோ இந்தந்த பாட வர மாட்ட் த்தீங்களாகே நீ சீர வே அந்த வேர்ட் முப்பது காயல்ல ஏனா அப்படின்னா தே அமௌண்ட் அப்படியே மாறிடுது ளுக்கு அது வீட்டுக்குந்து வீட்டு வீட்டு தெரிகுவா
நம்ம லைப் எப்ப மாறும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியில இந்த இந்த பட ல்லாம் வந்து பாத்தீங்களா மேஜிக் மாதிரி அந்த மாரி ஏதாவது நம்ம லைப்ல நடந்தா நல்லா இருக்கும் உ மே
நா பொறக்கவே இல்ல என் நா இந்த மனுஷன்ல்லாம் போன்ல ஜார்க்கு போ
ஐயோ ரொம்ப கஷ்டம் நம்ம லைப்னா பரவாயில்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஓகே
கொஞ்சோ சைலண்ட் ஆயிடும் ஒரு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கொஞ்சோ கஷ்டம்
இந்த ஹஸ்பண்ட இந்த ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ் இந்த பால்வாடியில ஆரம்பிச்சு ஓடுறதுக்கு பால்வாடியில ஆரம்பிச்சு காலம் பூரா ஓடனும் அவங்களுக்கு
ஒரு கடம ஒன்னு அது இருந்து ஓ அந்த வகையில கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்ளுக்கு
ஆஹ் ஆஹ் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் அது நம்ம ஒர்க் போனாலும் செரி போவளனாலும் செரி
ஆ செரி ஆஹ் அங்க போயே ஆகணும்
அவங்க போனா அப்படின்ற மாதிரி தான் ஆனா ரொம்ப கஷ்ட
உம் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக் நம அதான் அவுங்க கஷ்டப்படுறாங்க நான் அஞ்சு கம்முன் ஆயிடுவேன்ப்பா நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் அந்த அளவுக்குற்க நம பேச வராது அதுதான் அ ஃபஸ்ட் வந்துர பேச்சு வராது ஃபர்ஸ்ட் அது தெரில ப்ப விட்டுங்க அது அதுவே திட்டு வாங்க போறேன் என்ன தண்ணல குழைங்க
ஆஹ் அடுற ஆமா ஆனா வந்து அது பின்னாடி இருக்கிற பீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம அழுவறது நம்ம கண்ணுல தண்ணி வர்றது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும்
இங்க எங்கையாச்சு நடிக்கிறிய நீ அப்படின்னுருவா அது கேட்ட வந்து கொஞ்சோ ம் அவ்ளதான் வெறுத்து போயிடும் நம்ளுக்கு
ஒரு சில டைம்ல சொல்ல முடியாத வெளிய சொல்ல முடியாத துக்கோ தொண்டைய வரை க்கு வரு ஆஹ் அப்டியே கண்ணுல அத் அழுவவு முடியாது அந்த டைம்ல
ம ம முடியாது நெஜமா அது அப்டியே மனசுக்குள்ள வேற எதுவு இதுல ஆப்ஷன் இல்ல நம்மளுக்கு கடவுள் மேல பாரத்த போட்டு நீயும் உம் புள்ளயு அதுக்குதா சேதாரோ என்னவா
ஆஹ் அவ்வளவுதா கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு அந் அந்த மாதிரி போயிடுறது இல்ல அப் அப்டின்ற பட்சத்துல அவங்க எப்
இந்தொந்துல் தையை அவ்வளோதான் வெந்தரு வாங்கிவங்க நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குப்பா எது அதனால நாங்க கும்பிடுறது இதுக்குதா சாமியே சரணம்தா சாமிய சரணடைஞ்சற வேண்டியதுதா நீயே பாத்துக்கோ உம் நீதா பாத்துக்க நீ உன்னால் கன வந்து நீங்க இப்ப
ஆ ஆமா உங்கள நம்பிதா நா இதுல எறங் அப்டின்ட்டு வர
மேல அதேதா நா ஒண்ணும் பண்ணுவ நா எறங்குற சரியோ தப்போ வந்து
ஆமாப்பா ஆனா தெய்வோ இல்லைனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க இருக்கிற உண்ம அதுதானப்பா
ஆமா சில பேர் கூட அத நம்ப மாட்டேன்றாங்க ஆனா எனக்கு என்னமோ ஆமா அவங்க விளையாட்டுத்தனமா இருக் க்காங்க அவங்க அவங் பெரியம்மா இந்த டூ கே கிட்ஸு டூ கே கிட்ஸுனு ட்றாய்ங்கம்மா ஆனா அவங்க பண்ற அக்கப்பேர்தா தாங்க முடியலம்மானா அதுலயு சில பேரு மெச்சூர்டா பிஹேவ் பண்றாங்க நம்ம எல்லாரையு குத்தம் சொல்ல முடியாது கொஞ்ச பேர் மெச்சூர்டா பிஹேவ் பண்றாங்க சிலதுக்கு தான் ரொம்ப மோசம் மோசம் மொத்த ரொம்ப மோசம் பண்ணிக்றோ
ஆஹ் சரி இருங்கப்பா செகண்ட் கால் வருது நா கூப்
நீங்க போயிட்டு வாங்க ஓகே பாய் பாய் இன்னு கொஞ்ச கால கொண்டு